ஹலோ ப்ரோ
ம்
நீங்க சந்தைங்க நா இன்னு இல்ல ப்ரோ
இன்னு சாப்புல்லையா ஏ ப்ரோ டைம் கொஞ்சொ லிமிட்ட தாண்டி போது
டைம் ஆகு
ஆ ஆ
உங்களிக்கு மார்னிங் வந்தா டைம் ஆகுமா அது அப்டி அப்தா
சரி ப்ரோ சரி ப்ரோ அடிக்கடிக்கு எதாச்சு ஃபங்க்ஷன் எதாச்சு நடக்குமா ஒ ஊர்ல
ஊர்ல ஆமா ப்ரோ நா கிராமம்தானே கோயில் ஃபங்க்ஷன்
அதா திருவிழா அடிக்கடிக்கு நடக்குமா
ஆமா ஆமா
எறெதுலா நடக்கு ரெண்டு வாட்டி
இப்டிதா ரொம்பல்லா இல்ல
இந்த பொங்கல் ஃபங்க்ஷன் இதெல்லா நடக்குமோ
அதெல்லா நடக்கு அதெல்லா சூப்பரா இருக்கு கோயில் ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கு அதே விட எங்க கன்னியாகுமரி சைட்னாலே கிறிஸ்மஸ் தானே கிறிஸ்மஸ் மாரி தான
ஆமா ஆமா ஆமா
ஆ சூப்பரா இருக்கு
எங்க ஊர்ல கூட இந்த பொங்கல் செலப்ரேஷன் கொஞ்சோ க்ராண்டா பண்ணுவோ
ஆ ஆ எத்து நாள் நடக்கு
மூணு நாலு நாள் நடக்கு
ஆ எங்களுக்கு நாலு நாள் நடக்கு
அ எல்லா கேம்ஸு கண்டக்ட் பண்ணுவோ
ஆ டெய்லி கேம்ஸ் உண்டு எங்க ஊர்லல்லா
த டிசம்பர் வந்துட்டாலே கொஞ்சோ சூப்பரா போயிடும் ப்ரோ ஏனா மால போட்ருப் போமா அந்த ஒன் மந்த் சல்லுன்னு போய்டுமா போயிட் டு நம்ம மலைக்கு போயிட்டு வந்தோன ஜனவரி பொறந்துருமா நியூ இயர் வந்துரு நியூ இயர் வந்துரும்
நியர் பொங்கல் ஆமா
நியூ இயர் வந்தாலே பொங்கல் வந்தா மாரி பத்து நாள்ல
ஆமா பத்து நாள்தா
அதா பத்து நாள்ல வந்துதா பொங்கல் அவளோதா அப்டியே பொங்கல் அந்த இந்த நியூ இயர்லருந்து பொங்கல் வர வரைக்கு ஒரு சந்தோஷ இரு தெரியுமா எப்போ வரும் சாப்ப ஒரு ஆ பொங்கல் வரப் ஒரே ட்ரெஸ் எடுக்கறதோ என்னமோ பசங்க கூட ஜாலியா பேசி ஏதாச்சி கேம் ஆ பத்தி பேசுறது கண் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணலனு பிரரைஸ் போய் வாங்கறது ட்ரெஸ் எடுக்குறது ட்ரெஸ் ஆல்டர் பண்றது செம்ம ஜாலி எங்க ஊர்ல கொஞ்ச நல்லா கிராண்டாவே பண்ணுவோ நாங்க
ஆ இங்கே இந்த எங்க சரௌண்டிங்ல எங்க ஊர்ல சூப்பரா இருக்கு
ஆ நாங்களும் கொஞ்சம் இங்க கிராம ம தா ப்ரோ சென்னை பக்கம் கொஞ்ச கிராமந்த
செரி செரி ஆமா கிராமன்னாலே பொங்கல் சூப்பரா இருக்கு ஆமா கலெக்ஷன் பண்ணி பொங்களோட பேனர் அடிச்சு
பர்ஸ்ட் நாள் நீங்க என்னன்ன ப்ரோ கேம்ஸ் வைப்பீங்க எப்படி நீங்க எப்படி நாலு நாள் எப்படி நடத்துங்க
நாலு நாள் வந்து ஃப் ஸ்ட் வந்து நாலு நாள்ல வந்து மூணு நாள் வந்து கேம் நடக்கும் ப்ரோ எப்படின்னா ப பஸ்ட் நாள் வந்து ஆரம்பிக்கத வந்து நைட்ல தா ஆரம்பிக்கு போகி பங்க்ஷனா அன்னைக்கு நைட் வந்து ஊர்ல நாடகம் நடக்கும்
பசங்களா போற நாடகமா எப்படி
ஊர்ல உள்ளவங்க
ஓ நாடகம்னா
ஆ எங்க ஊர்ல அதுக்கு ஒரு டீம் உண்டு ப்ரோ அதுக் ஒரு டீம் உண்டு ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க வேற ஊருக்கும் பே பண்ணுவாங்க
ஆ ஓகே ஓகே
அவங்க வந்து எங்க ஊர்ல அது ஒரு நாள் போயிரும் இன்னொரு நாள் வந்து அடுத் அத்த நாள் வந்து பொங்கலோட காலையல்ல லேட்டா போட்டி ரன்னிங் அப்டி இப்டின்னு லாங் ஜம்ப் அதெல்லா நடக்கு
எப்ப ப்ரோ காலையிலயே ஸ்டார்ட் பண்றீவீங்களா இல்ல மதிய சாமி அதுக்குள்ளயே கும்புட்டு வந்துருவீங்களா
ஆ இங்க ஆறு மணி அ ஆறு மணிக்கு ஆரம்பிச்சுருள ஆறு மணி டு எட்டு மணிக்குள்ளா முடிஞ்சிடும் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு கேம் ஆரம்பிச் அப்பத்துல இருந்து ஒரு ஒரு மணி வர மத்தியானம் நடக்கு
இதுல சாமி கும்பறதானா
சாம் பொங்கல் வச்சி
ஆ வீட்டுல போய் கும்பிட மாட்டீங்களா எல்லா வந்துருவாங்க கிரவுட் அதுக்குள்ளே வந்துரும இல்ல பசங்க மாட் விளையாறவங்க மட்டு வருவாங்களா
அது மேக்சிமம் ஃபர்ஸ்டே வந்து பசங்க மட்டு இருப்பாங்க
ஓகே
பசங்க அந்த சின்ன விளையாடக் கூடியவங்க அவங்க மட்டு இருப்பாங்க
ம் ம்
அப்பற வந்து செகண்ட் டே அது வந்து ஒன் ஓ கிளாக் அப்பற வந்து த்ரி ஓ கிள் டு பைவ் ஓ கிளாக் இப்ப ஈவினிங் வந்து ஃபேமிலி எல்லா வருவாங்க நெறைய பேரு மார்னிங் மேக்சிமம் நடக்க அன்னைக்கு ஃபேமிலி வர மாட்டாங்க ஈவினிங்னா எங்க ஊர்ல இந்த நடக்கிறது சூப்பராருக்கு ஆன பெரிய ஆட்களுக்குல்லா விலாட்டு போட்டி வச்சு என்டர்டெயின்மென்ட் ஆ போறது
என்னென்ன கேம் ப்ரோ வைப்பீங்க ஃபர்ஸ்ட் டே
ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பசங்களுக்கு இப்டிதா ப்ரோ ரன்னிங்கு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்பு அப்றோ ஒன் ஒரு கிலோமீட்ரு ஓட்றது
ஒன் கிலோமீட்டர் ரன்னிங்கா
ஆ எங்க ஊரு சுத்தி வரது அதுக்கு வந்து பெரிய கப்பெல்லா குடுப்பாங்க அதுக்கு ஸ்பான்சர் உண்டு எங்க ஊர் ல
சூப்பர் ப்ரோ நல்லா கிராண்டா பண்ணுவீங்க போலயே ஆ
கே இது உண்டு அதா அதா இங்க லோக் கல்லயு இங்க இது ரொம்ப கிராண்டா நடக்கு எங்கூர்ல
ம் வேற செகண்டு
செகண்டு மாட்டு பொங்கல் அன்னக்கி சும்மா சிம்பிளா அப்டி எதாது இந்த குப்பில் நீர் பாய்த்தல் அப்டி லாக்கன் இது கபடி கபடியெல்லா ரெண்டா நாள் தா நடக்கு இதெல்லா சூப்பராருக்கு மேக் ஆ தேர்ட் டே வந்து தேர்ட் டே வந்து பெரியோங்களுக்கு கபடி நடக்கு அதாவ்து இந்த காலேஜு முடிச்ச அண்ணேமாருங்ளுக்கு இந்த மேரிட் ஆனோங்ளுக்கு
ஓ எதாச்சு கேம் கண்டெக்ட் பண்ணுவீங்க
அவுங்கள வச்சு அப்டி நடக்கு அதெல்லா சூப்ப அதா தேர்ட்டே ஈவ்னிங்னா உள்ளளே என்டர்டெய்மெண்ட் லாஸ்ட்டா பான உடைக்கிறது அதுன் முடியதிக்கி ஆ லாஸ்‌ லா நால் நாள் வந்து ஈவ்னிங் வந்து ப்ரைஸ் தருவோ ஈவ்னிங் வந்து அதுக் கு முன்னாடி டான்ஸ் ப்ரோக்ராமு சிங்கிங்கு நறைய சின்ன பசங்க நால் நடிக்கிறது அப்பறோ மாறுவேட போட்டி இதெல்லா நடக்கு அன்னக்கி லாஸ்ட் நாள் வந்து ஆறு மணிக்கி ஆரம்மிச்சிச்னா ப்ரோக்ராமு அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு தா முடியு காலைல
சூப்பர் ப்ரோ இப்ப திடீர்னு மற்நாள் காலேஜ்லா இந்துச்சுன்னா காலேஜு ஸ்கூல்லாருக்கு அவ்ளோ க்ரௌட் இருக்குமா காலைல வரியுமே
எங்கூர்ல பொங்கலுக் க்ரௌடுக்கு பஞ்சமே கெடயாது நறைய பேர்ருப்பாங்க மேக்சிமோ அதுக்கு இதுவே இருக்காது ஆ அதா பெரிய ஊருன் சொல்ல முடியாது பக்கத்லே பெரிய ஊர்லாருக்கு ஆனா எங்க ஊர்ல கொஞ்சோ ஆள்கள் கூடுதல் வீடெல்லா கிட்ட கிட்ட அப்டி
ஆ ஓகே ஓகே ப்ரோ நாங்க எப்டின்னா அது மூன் நாள் தா கணக்கு
ஆ
இந்த போகிக்கி தா ஃபுல்லா ரேடியோல்லா கட்டிட்டு லைட் செட்டிங் எல்லா போட்ருவோ போட சொல்ருவோ
ஆ
பொங்கல் காலைல வந்து எல்லா சாமி கும்ட போய்டுவாங்க யாரு இருக்க மாட்டாங்க கரெட் ட்டா ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டாட் பண்ணுவோ ரெண்டு மணிக்கி ஸ்டாட் பண்ணி எப்டின்னா மொதல்ல சின்ன பசங்களுக்கான கேம் தா அத சொன்னீங்ள ரன்னிங்கு இந்த மேரி சின்ன பசங்க கேம் ஃபஸ்ட் டே ஃபுல்லா வச்சுருவோ அப்டே அன்னக்கி நைட்டு பாத்தீங்கன்னா பொங்கலன் நைட்டுக்கு இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல பெரியவங்க அவுங்களுக்கு வந்து இந்த மியூசிக்கல் சேர் மியூசிக்கல் பால்
ஆ அதெல்லா நடக்கு எங்க ஊ
இந்த மாரி வெப்போமா ரெண்டாவ்து நாள்தா வீரம் சார்ந்த விளையாட்டுகள் வழுக்கு மரோ ஏர்றது கபடி உறியடி கைவித்தல்
உறியடி ஆமா உறியடி உண்டு கபடி உண்டு
சாய்ந்தர என்ன பண்ணுவோன்னா மத்த கேம் எல்லா வப்போ சாந்தரத்துக்கு மேலதா ஸ்டாட் பண்ணுவோ இந்த கேம் எல்லா ஏன்னா கொஞ்சோ எல்லா கோவிலாண்ட போயிட்டு மாடு சேத்திட்டு போவாங்க எங்க ஊர்ல
ஓ
மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு தித்திட்டு போயிட்டு எல்லா ஒண்ணு உன்னே ஒரு சென்டர் ஒரு பிளேஸ் இருக்கு எல்லாரு அங்கதா வருவாங்க
ஆ ஆ
அங்க வந்தவொன்னே எல்லா பெரியவங்க எல்லா வருவாங்க அன்னைக்குதா ஸ்டார்ட் பண்ணுவோ இந்த கபடி கயிறு இழுக்கது ஹைலைட்டே என்னானு பாத்தீங்கன்னா இந்த கயிறு இழுக்குதல் போட்டிருக்குல்ல
ஆமா
இதுதா கொஞ்சோ ரொம்ப ஃபன்னா போவு எப்டின்னா மாமா மச்சானுக்குள்ள இழ்க்கணு அப்டின்னு கொஞ்ச ஃபண்ணா இருக்கும் அப்புற வந்து இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல அவுங்க வந்து மாமியார் மருமகள் ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் செம ஃபன்னா இருக்கு ப்ரோ நல்ல ஃபன்னா போவு மாமியார்கள் டீம்ல வந்து எல்லா வயிசானவங்களா இருப்பாங்க எல்லா ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு இவுங்க எல்லா எங்ஸ்டர்ஸு இவுங்க இழ்த்து தள்ருவாங்க நல்லா கொஞ்சோ ஃபன்னாவே போவு சூப்பரா இருக்கு கேம்ஸ் எல்லா அப்றோ வழுக்கு மரோ ரெடி பண்ணி அதுக்குன்னே மரோ ரெடி பண்ணுவோ அன்னைக் எப்டி பாத்தாலு ஒரு இருவதடி இருக்கு ஆ இருவதடி இருக் க்கு அது எப்டின்னா அத ஃபுல்லா நாங்க மிஷின் மூலமா நல்லா ரொம்ப சாஃப்டா ரொம் சாஃப்ட் பண்ட்டு
ஆ
அது மேல எண்ண ஆயில் எல்லாமே தடவி உட்ருவோ வழுக்றா மாரி லைட்டா கூட ஏற முடியாத மாரி
ஓ நல்லா நீங்க ஏறி இருக்குறீங்களா
ஆ அது வந்து ஒரு ஆளா அது ஏற முடியாது ரொம்ப கஷ்டோ
ஆ ஓ அது வந்து அந்த நா அது இதுல பாத்துருக்கே எங்க ஊர்ல இதெல்லா கெடையாது அந்த செல் மொபைல்ல பாத்துருக்கே
ஆ ஆ நாங்க என்ன பண்ணுவோன்னா டீம் போட்டுப்போ அதுக்கப்புற
ஆ
ஏன்னா ஒரு ஆளா அது ஏற முடியாதுன்றதுனால டீம் போட்டுப்போ டீம் போட்டு டீம் டீமா எந்த டீம் ஏறுது அது வந்து கொஞ்ச சூப்பராவே இருக்கும் ஏன்னா ஒருத்தரு மேல ஒருத்தரு ஏறி ஏறி ஏறி ஏறி ஹைட் டா ஏறி அதா இது ரெண்டாவது நாள் தா கொஞ்சோ நல்லா கொஞ்சோ ஜாலியா இருக்கும் இந்த கயிறு இழுக்கறது இந்த வழுக்குமரோ ஏர்றது கபடி கபடியும் கொஞ்ச நல்லா சூப்பரா போவு
ஆமா கப ஏ
சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையு இப்போ நாங்க கபடி
ஆ எங்களுக்கும் அப்டிதா ச சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க மேரேஜ் ஆனவங்க வரைக் க்கு உண்டு எங்களுக்கெல்லா ஆ ஆ எங்களுக்கு பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லா கபடியில்ல லேடிஸ்ல இந்த ஒரு ஸ்டேஜ் வேற வச்சிருப்பாங்க
ம் மூணாவுது நாளு தா என்ன பண்ணுவனா அன்னைக்கு சில கேம்ஸ் வேர்லா கண்டெக்ட் பண்ணுறோ ஈவினிங்கு
ஆ
அன்னைக்கி எப்டினா ஃபர்ஸ்ட்லியே நாங்க வந்து எத்தன பேர் வந்து டேன்ஸ் காம்படிஷனோ அதலா மைக்ல சொல்லி ரெண்டு நாளா கலெக்ட் பண்ருவோ அவுங்க நேம்ஸ் எல்லா அவுங்க அவுங்க சொல்ற சாங்கு அவுங்க சொல்ற நேம்ஸ் எல்லா கலெக்ட் பண்ணி வெச்சிருவோ டீம் டீமா கலெக்ட் பண்ணி போ பேலன்ஸ் கேம்மல்லா வெச்சிட்டு மூணாவ்து நாள்ல அன்னைக்கு ஸ்டேஜ் போடுவாங்க பெரிய்சா
ஆ
பெரிய ஸ்டேஜ் போடுவாங்க லைட்ல்லா செட்டிங் பண்ணி அத டான்ஸ் ஆட்றவங்க டேன்ஸ் ஆடுவாங்க
ஆ எங்களுக்கு எங்களுக்கு டே ல் எல் அந்த நாள் நாளுமே நைட் உண்டு நைட் வந்து ஒரு நாள் வந்து இப்டி நாடகோ இன்னோர் நாள் வந்து கச்சேரி இன்னோர் நாள் வந்து பட்டிமண்டோ இன்னோர் நாள் வந்து இப்டி
ஓ நால் நாளுமே நடக்குமா
நால் நாளுமே நைட்டு வந்து இப்டி நடக்கு
சூப்பர் ப்ரோ
நா அந்த கச்சேரி டைம்லா சரியான என்டர்டெய்ன்மெண்டா இருக்கு ப்ரோ ஊர்ல
நாலாவுது நாளு கிப்ட் எல்லா அதோட குடுத்துட்டு அந்த மாரி நாளு காலேஜோ ஸ்கூலோ இல்ல வேலைக்கோ போறவங்க மனசல்லா கொஞ்சோ நொறுங்கிடு
நொறுங்கிடு அவ்ள
அ ஆ இந்த மூண் நாள் இருந்த சந்தோஷத்தையு இதையு அந்த ஒரு நாள்ல வந்து மைண்ட் செட்டு மாறிடு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங்கா தா போவாங்க போறவங்க பொங்கல் முடிஞ்சு ஆ உன்னு இந்த ஊர்ல இருந்து வெளிய ஊர்ல போய் படிக்கிறாங்கல்ல படிக்கிறவங்க வேல செய்யறவங்கல்ல அவ்ங்கல்லா ரொம்போ கஷ்டம் ப்ரோ அந்த ஃபீல்ல வந்து அதெல்லா நானு நெனைச்சு பாத்தே செரி நம்ளு இந்த மாரி வேலைக்கெல்லா போயிட்டோமானா இந்த மாரிதா போவோம் போல இப்ப நம்ம வீட்டாண்டையே சுத்தி இருந்து இந்த மாரி திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் மு ட்டுனு வெளிய போறோன்னும் போது நம்ப என்டு ஒத்துக்காது
ஆமா ஆமா அது ரொம்ப கஷ்டமான ஃப்லிங்கு
ஆமா
அதெல்லா சொல்ல வார்த்தையே இல்ல
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அதா இந்த ஃபங்க்ஷன் டைம்ல தா கொஞ்ச ஊரே கொஞ்ச கலகலன்னு
கலகலன்ட்ருக்கு எல்லாரு ஒண்ணு சேர்றது எந்த இதுவு இல்லாம அவரு ஒன்னா இருக்கிறது
ஆமா ஆமா
நீ பெருசா நா பெருசா இல்ல எல்லாரு அங்க ஒன்னு
எல்லா ஜாலியா இருக்கும் பரோ அந்த டைம்ல
அதா
அந்த டைம்லதா எல்லா ரிலேஷன் கூட வருவாங்க சில பேர் ஏனா சில ஊர்ல வந்து இந்த மாரி நடத்த மாட்டாங்க அவுங்க அந்த மாரி இருக்கவங்கல்லா ரெகுலரா
இப்டி எல்லா இருக்காது
மாமா வருஷ வருஷ வந்து பாப்பாங்க அதுக்கின்டே வருவாங்க அவுங்க அவுங்க ரிலேட்
ஆமா ஆமா எங்க ஊர்ல அப்டி எங் எங்க ஊக்கு மேக்சிமம் நெறைய ஊர்லந்து வெளிய எங்கோ கன்னியாகுமரி சைட்னால உங்களுக்கு தெரியங்கிறது நெறைய பேர் வெளிய தா இரு பாங்கா மாரி அப்டி இப்டினு கரெக்டா அந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலு இங்க வந்தற்றது நெறைய மூஞ்ச பாக்க முடியாத முஞ்செல்லா அ பாக்க முடியாத மூஞ்செல்லா நம்ம அந்த டைம்ல தா பாக்க முடியு ஓ இப்பல்லா நம்ம ஊர்ல ஆட்கள் இருக்கா அப்டின்னு
ஆமா ப்ரோ அது ஒரு வாழ்க்க சந்தோஷோ அவ்ளதா எப்பயோ ஏதோ நாட்கள் போய்னே இருக்கு ஆறு மாச ஆயிட்ச்சி எப்யோ பொங்கல் முஞ்சி ஆ இப்பதா ஜனவரி ஸ்டாட் ஆன மாரி இருக்கு த ஆறு மாச ஆய்ர்ச்சி
அடுத்து என்னவோ ஆறு மாசத்துல அடுத்த பொங்கல் வரப்போது
அவளதா வயசு போயினே இருக்குது என்ன பண்ண போறோ வாழ் க்கல்ன்றது தெர்ல செரி ப்ரோ இதுல கால் பண்ட்டுமா
ஆ செரி ப்ரோ பண்ணுங்க